ஹலோ சொல்லுங்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்பிடி இருக்கீங்க தோழி
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்புடி இருக்காங்க
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எப்பிடி இருக்காங்க நீங்க எப்பிடி
உம் நாங்க எல்லாம் நல்லா இருக் என்ன சாப்டீங்க காலேல
காலேல நாங்க தோசை சட்னி அப்புறம் வந்து ஒரு எறாவும் அவரக்கா போட்டு மிட்டாசல்லா மச்சிங் அத சாப்பிட்டோம் லன்ச்சுக்கு வந்து இன்னைக்கு ரசம் செஞ்சோம் அப்புறோம் பாப்பாக்கு ஏம் பப்பா ஸ் குளிப்பது முட்ட சாதமும் யறாஃப்ரை பண்ணி கேட்டாங்க அவங்க அவங்களுக்கு அது குடுத்தனுச்சம் நாங்க வந்து மச செஞ்சு இந்த கபாப் சொல்வோம்ல அத அது வந்து பீப் கவாப் செஞ்சு சாப்பட்டுருவோம் மதியானம்
நீங்க ஸ்கூலுக்கு போறதால காலையிலயே மதிய சா சமையலும் சேர்த்து செஞ்சிருவீங்களா
ஆமா ஆமா பாப்பா ஸ்கூலுக்கு போகுது லன்சு கட்டணும் என ஹஸ்பண்டும் வேலக்கு போனும் அவுங்களுக்கும் லன்ச் கட்டணும் ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாரி எல்லாருக்கும் சேத்தே சமைச்சிடுவோம் தனி தனியா ஆ கால்லயே முடிஞ்சிடும்
அது எப்டி நீங்களும் மதியம் சாட்டுக்வீங்க
சாப்பட்ருவோம் ஈவினிங் னது ஈவினிங் பாத்துப்போம் ஃபனோ இல்ல சாப்பாடோ ஏதாவது செஞ்சுப்போம் ஈவினிங் கொஞ்சமா
செரி செரி ஆஹஹ
கால்ல
நானும் இப்படிதான் காலையிலதான் செய்வேன் பச பையன் ஸ்கூலு போறான் போ அதனால அவனுக்கு கா காலைலே நான் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சேன் அப்படி சாப்பாடு வடிச் சு அவனுக்கு சிக்கன் கிரேவி வச்சு குடுத்து விட்டுட்டுடேன் காலைல சப்பாத்தி அந்த சிக் சிக்கன் கிரேவிய வச்சு சாப்பா சு அப்படியே முடிஞ்சிச்சு ஏன்னா காலைல ஒண்ணு செஞ்சுட் டு மதியம் ஒன்னு செஞ்சுக்கிட்டு முடியல இப்ப வச்சுக்கிட்டு இப்ப சின்ன பையனும் ஸ்கூலக்கு போயிட்டானா அதனால எல்லாருக்கும் ஒரே முட்டுக்கு ஏதோ ஒரு செஞ்சுறோம் நம்ம மட்டும் தான மதியம் நானே ஹஸ் ஃபர்ஸ்ட் தான் செரி ஒரு ரெண்டு பேர் மட்டும் பண்ணும் போது நைட்டுக்கு அது செரி மதியானத் அதயே சாப்புடுக்கலாம் அப்புடி சொல்டு ஹாட் பாக்ஸ்ல சாப்
சேரிங்க சேரிங்க ம் ம் எனக்கு இப்போ வேல எனக்கு இப் இப்ப தான் வேலை முடிஞ்சிது
ம் கால்ல வேலை முடிஞ்சு மதிய வேலையும் சேத்து முடி தெரிது இப்பல்லாம் பர்ஸ்ட்லா வந்து காலையில தனியா மதிய தனியா செஞ்சி செஞ்சி ஒரு ரொம்ப ஒரு மாரி வேலையே ஓயாவு மாரியே இருந்தது இப்ப ரெண்டு ஒரே டைம்ல காலேலயே நின்னு மாச செஞ்சமா அப்டின்ற மாரி ஆ ஓ கொஞ்சோ இப்ப கொஞ்சோ மதியானதுல ஃப்ரியா ஆய் ஆரம்பிச்டோம் அப்புறோம் எப்புடி போது ஆ எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பையன் உங்களுக்கு ம் ம் ன்னாப்
செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க இப்பதான்
உம் செரி செரி
நீங்க நீங்க எனா படிச்சிரு
நா வந்து பி ஏ இங்கிலஷ் படிச்சிருக்கே
சூப்பர் உம் நா நா ட்டுவெல்த் தா எங்க அப் அப்பாக்கிட்ட அவ்ளோவா இது இல்லனால நானே வேண்டான்னு சொல்லி காலேஜ் வேணானு சொல்ட்டா அதுக்கப் அப்பறமா ஒரு ரெண்டு வருஷ கழிச்சி மேரேஜ் பண்ட்டாங்க அது இப்ப கரெக்ட்டா
ஆஹ் ஆஹ் நம்பே படிச்சமே நா நல்ல வேலைக் கே போ முடியலங்க இங்க அது சொல்ல ஒரு சில பெண் பெண்கள்லா வந்து வே படிச்சிட்டு அந்த வேலைக்கு போக முடியாது அது படிச்சுட்டு அந்த படிப்பு எதுக்குமே உபயோகமே இல்லாத தளவுக்கு இப்ப நம்ம எல்லாம் வாழ்றது காலம் வந்துருச்சு ஆனா இப்ப இப்ப வர ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சமாவது போறாங்க யாங்க பஸ்ட் எல்லாம் தான் ரொம்ப இதுவா இரு
ஆமா நான் நான் கூட எதாச் செய்யலாம்னு கேட்டா முடிய மாட் டங்குது இப்ப இதுக்கே இ ஜாயின் பண்றதுக்கே என் வீட்டுக்காரர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு அப்புறம் எங்க ஃபேமிலி சைட்லாம் எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு அப்புறமா ஏதோ செய்களா பேசும் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க
அஹ் ஆஹ் அஹ் அஹ் கையில எதாது ஹோம் பிசினஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல நீங்க
என் என் வீட்டுக்காரர் வந்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நமக்கு செட் ஆவாது நான் பாத்
ஹோம் பிசினஸ்ன எப்படின்னா நீங்க வந்து உங்க கை காசு போட்டு ஒரு பொருள் ஒரு பொருளை வாங்கி அந்த மாரி பண்ணக்கூடாது அந்தமாரி பண்ணா நமக்கு லாஸ் தான் ஏன்னா நம்மகிட்ட ரிலேட் பீஸ்சு வாங்க மாட்டாங்க வாங்குனாலும் கடன்தா வாங்குவாங்க அந்த காசு நமக்கு லாசாதா ஆகு. பாதி டிரரெஸ் இப்போ டிரெஸ்லயே ஒரு காசு போறோனா கூட அந்த டிரரெஸுக்கு நம்ம தான் முக்காவாசி போட்டு இது பண்ணுவோமே. ம்ச் அந்த மாரி வாங்குனா நமக். நஷ்டோ இப்ப நீங்க ரீசலிங்லா இருக்கல மிசோ அந்த மாரி ஆப்ல எல்லா. அந்த மாரி நீங்க ஏதாவது ஒ. உங்க ரிலேட்டிவ்ஸ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்சு அந்த மாரி ஒரு குரூப். பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல. நீங்க இதுல வர பிராடெக்ட்ட உங்களுக்கு ஏதாது கம்மியா வருது. தோ அதெல்லா எடுத்து அதுல. போட்டு அதுல வந்து ரீசில்லிங் பண்ணிங்கனா அதுல உங்களுக்கு ஒரு பிப்டி ஹண்டர் ஒரு ஒரு ஆடர்க்கு அந்த மாரி வரு. ம்ச் ஒரு சில பேருக்கு மீஸ். சொல்லுபடியா ஆடர். போடுறது கூட தெரியாது. சில பேரு மீஷோல தான் நீங்க அனுப்புறீங்கன்னு யாருக்கு. ப்போ அது தெரிய போறது கிடையாது. அதனால அந்த மாரி. பண்ணலா அந்த மாரி நறைய இருக்கு சிஸ்டர் இப்போ.
இருக்கு அதான் இப்போ நா வந்து இதுன்னா செய்யற அப்படின்னு சொன்னாங்கனா. வீட்டுக்கார் . வேண்டா எதுக்கு இப்போ இதெல்லா. நாதா இருக்கன்ல நானே பாத்துக்குற அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண சொல்றாரு. சேரி அதா சரி இதுக்கே. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி நேத்துல இருந்து நேத்துதா நேத்துதா ஸ்டார் பண்ணி போயிட்டு இப்ப எங்க ஃபேமிலிலா செய்யறாங்கன் சொன்னதுக்கு அப் அப்புறந்தா அவர் ஒத்துக்கவே செஞ்சாரு நானா மக்கள்
ஒரு சில பேர் அப்டிதா இருக் க்குறாங்க ஒருத்த ஒரு சில பேர் வந்து மனைவி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்டின் நெனக்கிறாங்க ஒரு சில பேர் வேணா விடு அது என்ன பண்ண அது எதாது நமக்கு எதாது ஆயிடா போத அப்டின்றமாரி இது வருவோ அதனால அப்டின்ற இது வேற அவுங்க சூழ்நிலைலா அப்டி யோசி க்கிறாங்க நம்ம நமக்கு ஏதா இருந்தா நமக்கு கைக்கு ஏதோ ஒரு தொழில் சின்ன தொழில் மாரி ஏதா இருந்தா நமக்கு கைக்கு ஏதோ ஒரு ஒரு நம்ம கொழந்தைங்களுக்கே ஏதாவது ஒன்னா கடைக்கு கூட்டிப்போய் வாங்கி குடுக்க அவுங்க ஆசைப்படுது அவுங்க இல்லாத டைம்ல நம்ம செய்யலா அப்டியே எல்லா நம்ப யோசிக்கிறோ அது அவுங்களுக்கு புரிய மாட்டிகிது இப்ப நம்மளுமே ஒரு இது பண்றோ எதோ ஒண்ணு பண்றோ அப்டின்னா நம்ம வந்து ஒரு சேஃப்டிய தா நம்ம ஃபஸ்ட் பாப்போ லேடிஸா இருக்கிறவங்க முதல அப்டின் சேஃப்டி பாத்துட்டுதா நா பண்ணுவோ போய் எறங்குவோமே
ஆமா ஆமாங்க
தெரியாம போய் நம்ம எதுலையுமே இறங்க போறதில்லை பாருங்க
ஆமாங்க அத சொன்னா கேக்க மாட்ட ஆமா ஆமா சரி சரி உம் உங்க பசங்க எத்தனாவது
என் பெரியவன் வந்து இப்ப தான் மூணாது படிக்கிறான் செஃப் நாலாவது படிக்கிறான் நீ இப்ப சின்னவ வந்து இப்பதான் எல் கே ஜி போயிருக்கா அவுருக்கு ஹாப் டே தான் இன்னிக்கு ஸ் ஸ்கூல் வந்துருவாரு பன்னன்றரைக்கு வந்துருவாரு
சின்ன பையல்லா
உம் பெரியவன் வந்து ஃபுல்டே அவன் அஞ்சரைக்கு தான் வருவான் நைட்டு
டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க
டியூஷன் இல்ல ஸ்கூல் கூலே அஞ்சரைக்குதான் அங்க வந்து கொஞ்சம் தூரமா சோ அதனால பஸ்ல ஒரு ஒன் ஆர் டிராவல் வரும் உம் உங்க பாப்பா பக்கத்லே படிக்கிறாங்களா
ஆமாமா ஏரியா பக்கத்துலே இப்ப நாங்க ஃபோர்த் ஸ்ட்ரீட் ஆஹ் ங்க ஃபஸ்ட் ஒன்னாவதுதெருக்கு முன்னாடி ஒரு ஏரியா சொன்னாங்க அந்த ஏரி யாள படிக்றேன் நாங்க ஃபோர்த் ஸ்ட்ரீட்ல இருக்கோம்
ஓகேஓ கே ஏன்னா சின்ன பையன வந்து நான் பக்கத்துலதான் போட்டுக்கிட்டேன் என்னா பெரியவன் வந்து கொ கொஞ்ச டேலண்டா அந்த மேரி கொஞ்ச இதுவா இருப்பான் சின்னவனுக்கு வந்து இன்னும் பேச்சு அந்த அளவுக்கு வரலன்றதால எல்கேஜி நம்ம பக்கத்து தெருவுலயே போட்டுகுட்டோம் நான் வந்து கொஞ்சம் வுட்டு ஆமா ஏன்னா என்னோட பெரிய பையன் எல்கேஜி படிக்கும் போதே அவனுக்கு வந்து நான் ரொம்ப லாங்ல தான் அனுப் ச்சேனே லாங்னா ஏழு கிலோமீட்டர் எட்டுகிலோமீட்டர் அந்த மாரி தூரத்துக்குதான் அனுப்சேனே ஏன்னா அவ கொஞ்சம் நல்ல டேலண்ட் தர்வான் அவளே ரெண் ரெண்டு அரை வயசு ரெண்டு வயசுல எல்லாமே கத் கத்துக்கிட்டான் அதனால சரி அவன் நல்லா பேசுவாப்புடி இவனுக்கு இன்னும் நல்லா பேச்சு வரலையா சோ அதனால இங்கயே சேத்துக்களாம் அப்டின்டு பக்கத்துலயே அவனமட்
அதான் அதான் பெஸ்ட் இப்போ ம்ம் சரி இங்களும் பக்கத்துலதான் படிக்கிறாங்க என் பொண்ணும்
உம் உம் அதா பக்கத்துல இப்ப வந்து நமக்கு பசங்க நம்ம இப்போ ஒரு சில பேர் எப்டி நம்ம நினைக் அப்றோ இப்போ வந்து பக்கத்துல படிச்சா நல்லது அப்டின்னு நெனைக்கிறோம் ஆனா ஒரு சில பேர் என்னா பெஸ்ட்டு ஸ்கூல் இருந்தா போதும் பசங்க போயிட்டு வரட்டும் அப்டின்னு
இல்ல நம்ம பசங்கள நம்பி நம்ம எந்த ஸ்கூல்ல நல்ல படிப்பு நல்லா இருந்தா ஓகே நம்ம படிச்சா ஓகே போதும் அப்டி எந்த ஸ்கூல் உள்ள வேனாலும் சேர்த்துக்கலாம்
அப்படின்னு சேர்க்கலா ஆஹ் அந்த மாரி சேர்க்கலா பட் ஆன இப்போ மூ மோஸ்லி வந்தி இன்னும் வந்து கவ்மெண்ட் ஸ்கூல்லாம் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணும்ன்னனு வச்சங்களேன் ஒரு சென்னனைில நான் ஒரு ஸ்கூல் பாத்தேன் அந்த ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் தோத்துரும் போலோ அவ்ளோ அழகான ஸ்கூல் அது ஆனா கவர்மெண்ட் அந்த ஒரு இடத்துல நல்லா இருக்கு எனக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பாக்க பல்லாவரம் உம் ஆமா பல்லாவரத்துல இருக் கே நல்லா இருக்கு அந்த ஸ்கூலு பட் ஆனா எனக்கு இந்த மாரிலாம் எங்க ஊர்ல அந்த மாரி எல்லாம் இருந்தோனா நன்னா நல்லா இருக்கும் அந்த மாரி இருக்க மாட்டேக்குது அந்த மாரி வந்ததுன்னா நமக்கு பிரைவேட் ஸ்கூலேன்றது அவசியமே இருக் து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்துட்டு புள்ளைங்க இப்போ இப்ப இருக்க ஏஜ் கிட்ஸ் எல்லாம் வந்து இப்பருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் செட் ஆக மாட்டேங்கிது ஆஹ் இப்ப அந்து இன்னும் அந்த மாரிலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்
நீங்க உங்க பேமிலியோட ஜாயிண்ட் பேஃமிலியா இல்ல நீங்க
இல்ல இல்ல தனிய தான் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒயப்னா ம் பசங்க ரெண்டு பேரும் இவ்வுளோ நாளா ஜாயின் நம்மலெல்லாம் இருந்தோம்
செரிங்க ஆஹ ஓகே ஓகே சேரி சேரி
பாப்பா தான் வாங்கு வாங்கு ஸ்கூல்ல எத்தன மணி விடுவாங்க
பாப்பாக்கு நாலு மணிக்கு விடுவாங்க ஷார்பா நாலு மணிக்கு விட்டுறங் ங் இப்போதான் ரீசன்டா ஃபர்ஸ்ட் ஸாண்டர்ட்லந்துங்க சேர்த்தருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து வேற ஏரியாவில இருந்தோம் எல் கே ஜி இந்த ஸ்கூல படிச்சாங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துதான் இந்த ஸ்கூல் மாத்திருக்கோம் ஏரியாவும் நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்த லீஸுக்கு வந்து ஓஹோ ஓன் வீட்ட விட்டுட்டு நாங்க லிஸ்கு போயிருந்தோம் அந்த சைடு வாங்க மாரி என்ல இப்ப அது வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த லீஸ் அமௌன்ட்டெல்லா வாங்கிட்டு ஓன் வீட்லயே வந்து இன்னும் மேல கட்டிட்டு நாங்க மேல வண்ட்டு கீழே வந்து லீசுக்கு விட்டுருக்கோ இந்த மாரி அனால ட்லே ஏரியால ஸ்கூலயும் பாத்துோட்டோ
ஆ ஆ சேரி ம்
ஆ
அந் ஓ கீழ மட்டு என்ன லீசு டு விடலாமா
ஆ கீழ லீஸ்கு விட்டுட்டு
வாடகைக்கு வுட்டுருக்கீங்ளா
வாடகைக்கு மீன்ஸ் ஆமாமா அது மொத்தமா வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவுங்களுக்கு விட்டாச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஆமாங்க ஆமாங்க சிஸ்டர்
ரொம்ப நன்
ஆஹ் ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ்